ஆ ந நீ தூங்குவியா ஏ சும்மா தூக்கோ வர்ல
சேர் சேரிங்க
நாங்க ஓட்
வாங்க எல்லாரோ சீக்குரமா எந்திருக்கணுமாங்க ஏங் வீட்டுக்கார்ரு எத செய்யறத்துன்னு தெரியாத நீ வேல செய்யி அப்டின்னு போய்டுவாரு அந்த போய்ட்டு சொல்லி
உங்களுக்காச்சும் பரவாலெங்க எழுப்பி உட்றதுக்கு ஆள் இருக்கு எனக்கு யாரு இல்ல எத்தன மணிக்கி நீங்க எந்திருப்பீங்க எந்னிச்சு என்ன பண்ண பைய ஆறு மணிக்கு எந்திருப்ப
எந்துருச்சு என்ன பண்ணுவீங்க
அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆற்ர மணிக்கு ஏ பொண்டாட்டிய எழுப்பி வுட்டுட்டு திரும்ப பத்துடுவே திரும்ப ஏழு மணிக்கு இன்னோரு அலாரோ அடிக்கு
ஏய்
அப்ப
இதுக்கு பேர் வந்துட்டு ட்டு ஆ
மணி ஆறு தா ஆச்சுங்க இது ஏ பொண்டாட்டி கணக்குங்க தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்பிட்டாலே அதோட தூக்கொங் கணக் கு முடிஞ்சது அதுக்கு மேல தூங்கறதெல்லா சும்மா கணக்கு
அஹ்ஹா யாருங்க சொல்றது
ஒழக்கெணுங்க கஷ்டப்பட்டு ஒழக்கெணு
செரி செரி ஓரேங்க நீங்க உ கெணக்கி எதுக்குங்க ஒன்னு பண்ணட்டீ சேப்பி ஏத்து விடுறீங்க
நாங் ஏங்க ஒரு குதுர வண்டில ரெண்டு குதுர கட்டிருக்கு ஒரு குதுர வேகமா ஓடி ஒரு குதுர மெதுரா ஓட்ன மா ஆ வண்டி போகுமா கர்ட்டுதானிங்க இப்போ வண்டியில லோடுருக்கு அது அந்த ஸ்பாட்டுக்கு போய் சேரணு அப்போ ரெண்டு குதுரயு பேசி வெச்சுட்டு ஒரே மா டெய் சி சீக்கரமா வேகமா போனுமா இல்லியா இன்னோரு குதுர சேந்துருச்சு அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலய இன்னொரு குதிரெக்கி சேத்து குடுக்கறது என்ன நியாயோ ஏங்க குதிர பாவோ அந்த குதர பாவோ தன்னந்தணியா எவ்ளோ நேரோ இருந்துச்சு தொணைக்கு ஒரு ஆள் இருந்துச்சுன்ட்டு ஒரு கை போட்டிருக்கோ
ஆ
அவ்ளோதா
ஆ ஆ நல்லா பேச கத்துகிட்டீங்கங்க எங்க பேச கத்துகிட்டீங்க
எ ஒய்ஃப் தாங்க ட்ரைனிங் குடுத்தா நல்லா ஃபைவ் இயர்ஸ் லவ் பண்ணே
ஆ
அந்த லவ் பண்ணவதா ஏ பொண்டாட்டிடெல்லா ட்ரெயின் பண்ணா
ம் செரிங்கிங்க
இன்னிக்கி நெறைந்த ஒரே நேர் க்கயா இருக்கு என்னன்னு தெரில
ம் கொஞ்சொ ஜாஸ்தியாதாங்க இருக்கு வெயில் ஜாஸ்தியா தாங்க இருக்கு
ம்
உங்க வீட்ல யாருக்கு மார்ருக்காங்க
ம் ம்
ஏ சிரி
மேம்
ப்ளான் பண்ணி படுத்துக்கோங்க
ஏ சி ஏர் கூலர் ஏர் கூலர மட்டு கொஞ்சோ சின்னதா இருக்கோ ஏ சி நல்லா பெருசா இருக்கூ
அமைச்சரு
ஏர் கூலர் அப்பப்ப சூடா தண்ணி வரு கீழ இருந்து
ஓ ரிப்பேரான ஏர் கூலராங்க
அது கூட பரவால்லேங்க தண்ணி வந்தா கூட பரவால்ல பின்னாடி ஆயில் மஞ் ஞ்ச கலர்ல வரு அது எல்லா எடமு இ இலுப்பிட்டு வரு அந்த மஞ்சள் கலர் ஆயிலு அது ஒரு நல்ல நறு மணமா இருக்குமா சூப்பரா இருக்கூ
அஹ பச்சக்கற்பூரத்த போட்டு ஆஃப் பண்ணிருங்க
ம்
ஏர் கூலர்ல காத்து நல்லா வரு ஏர் கூலர் நீங்க பெசாம போய் ஏ ரிப்பேர் பாக்க கூடாது
அ இப்போ குட்டி ஏர் கூலருங்க அதுக்கின்னு ஒரு வயிஸ் கூட ஆவல பாவோ
இப்பதா வாங்கிருக்கீங் போல
மாமா அது இப்பதா மேனுஃபேக்சரிங் ஆயி இப்பதா சேட்டலா பண்ண ஆரம்பிச்சிருக்கு
நோ சேர் சேரிங்க எல்லா ஏர் கூலரு ஏர்க்குல ஏ சி மாரி வந்துருமாங்க
ஏ சி ஆல்வேஸு பெஸ்ட்டு
அதாங்க எல்லாமே ஏர் கூலர் ம வந்ட்டா ஏ சி மேரி ஆயிருமா
ம்ஹு
எல்லா ஏ சி யு ஒரு நீங்க வெச்சிட்ருக்ற ஏசி மாரி ஆயிருமா
ம்
ஹலோ
ம்
என்ன ஸ்பெஷல்லு ஊருக் போறீங்ளா
ம் ம்
சே நானு ஊருக் போனுங்க எ வீட்டுக்காரரு தா ஊருக்கு அனுப்ப மாட்டங்கிறாரு
ம் ம் ம்
எங்க வீட்டுக் அப்பிடிதா ஊருக்கு அனுப்ப மாட்டங்கிறாரு நானு போகணுன்னு நாலு மாசமா ப்ளான் பண்ணிட்ருக்கே எங்கங்க
ம் இல்லங்க தோழி
ஹாய் தேங் மாரி இருக்காங்க தோசையா, இட்லியா, தெரிலங்க.
என்னங்க இங்கயேதா இருக்கீங்க என்ன சமையல் செய்யப்போறாங்கன் கேட்டா கூட தெரில.
அதெல்லாம் வைஃப் டிபன் அவுங்களே பாத்துபாங்க.
சேரிங்க உங்களுக்கு ஒன்னும் பிரச்சன இல்ல தட்டிக்கே சோறு வந்துருது.
உம்.
ஒரே ஜாலிதா
உம்.
எல்லா குடுத்துதா வச்சுருக்கீங்க.
உம் என்னத்துங்க குடுத்து வச்ச?
அ தட்டுக்கு சோறு வருதுல
உம்
இத நீங்க சமைச்சு பாத்திர விளக்கி வீட்ல சாப்பாடு சமச்சிருந்தா நல்லா... பிரியாணி சொல்லலா, பசிச்சா தட்டுக்கே சோறு வந்துறுதுல.
ம்
அ நல்ல சொல்லுங்க
உம் உம்.
உம். சேரிங்க வேலயெல்லா முடிஷட்டு சீக்கிரமா காலா காலத்துல படுத் தூங்குங்க வயசு வேற ஆயிடுச்சுனிங்க வருத்தபடாதிங்க. இல்லனா எக்ஸ்ப்ரீட்ஆய் போய்டுவீங்க.
அது ஆல்ரடி ஆயாச்சுங்க.
ஏங்க நீங்க வேற இந்த கஷ்டமா சொல்றீங்க.
லம்ம
ஏ, என்ன எக்ஸ்பைரி ஆயிடுச்சு?
எல்லோண்ணா ஆயிப்போச்சு.
யிசாய்டுச்சு, அவ்ளோ தானேங்க. நல்லா சாப்ட்டா ஒடம்பு செரியாயிட போகுது
உம் உம். ஆமா
ஏங்க...
உம்.
ஐஸ்கிரீமெல்லா இந்த வெயிலுக் சாப்பிட்றீங்களா?
உம்.
ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம்.
உம்..
இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்றீங்களானு கேட்டே?
நீங்க வேணா சாப்டுங்க எனக் வேணா
வாங்க.
வேணா.
நீ இப்ப சாப்றீங்களான்னு கேக்கலங்க இந்த வெயில்ல வெயில்... நீங்களும் சாப்டுட்டு இருக்கிங்களான்னு கேக்குறே.
உம் ரெண்டு ரெண்டு டைம் சாப்டே.
உம் என்ன ஸ்பெஷல்காக சாப்டீங்க.
பட்டர்ஸ்காட்ச்.
என்ன விசேஷோ வெயிலுக்காக சாப்டீங்களா?
சும்மாங்க.
சேரி சேரிங்க மோரு தயிரு இதெல்லா குடிக்கிறீங்ளா சேரி சேரி வெயிலு வெயிலு அதனால தயிர் சாப்பிடுங்க நைட்டுக்கு என்னது
அது ம்
சேரிங்க நீங்களு தூக்கோ கலக்கமா இருக்கீங்கன்னு நினைக்கிறே
எ ஒய்ஃப் பேசுனாதா தூக்கோ வருங்க ஏ வைஃபோட வாய்சு இனிமையா இருக்கனு
என்னங்க
என ஒய்ஃபோட வாய்ஸ் இனிமையா இருக்கனு
ம் ம்
அதனால பேசுனா தூக்கோ வரு
சேரிங்க ஆ சின்ன பையனா இருக்கணுன்ட்டு நனச் சிட்டே தூங்குங்க கணவுள இதெல்லா நடக்கு
ம்
போய் தூங்குங்க நா போய் என் வேலய பாக்குறே என்ன சொன்னீங்க